ஹலோ கேக்குதா கேக்குதா
கேக்குதுடா கேக்குது கேக்குது சொல்லு கேக்குது கேக்குது இப்ப தெளிவா கேக்குது சொல்லு
பண்ண
நா சும்மா உக்காந்துருக்கே எனக்கு ரெண்டு நாளா எதோ ஒதடு வந்து ஒரு மாரி எரிது
ஒதடு துடிக்குது கண்ணு துடிக்குது எதோ ஒண்ணு வருதா
சீரியஸா அப்டிதா இருக்கு எனக்கு ஒதடு எரிது ஏனே தெர்ல சலாவத்
அதாவது ஒதடு எதுக்கு எரியும்னா பன் பேக்ட்ஸ் ஓகேவா நீ அதுக்குன்னு எது சீரிசாலா இருக்கக்கூடாது ஒதடு எதுக்கு துடிக்குதுனா அது நெறைய வார்த்தைகள் பேச வருது அது பேச முடியாம துடிக்குது வேற ஒன்னு இல்ல
ம் கும்
காலேல எந்ச்சவுனே ஏ வாயில பூரா புண்ணு தெரியுமா
தேங்கா எண்ண ஊத்தி கொப் வாய் கொப்புளில நல்லெண்ண ஊத்தி வாய் கொப்புளி
உப்புதா அதாடா என்னடா திடீர்னு தேங்கா எண்ணன் சொல்றாலேன் பாக்கே
நல்லெண்ண தேங்கா எண்ண வச்சே பண்லா ப்ரோ
தேங்கா எண்ண நல்லாவாபுல இருக்கு நல்ல எண்ணயே கசக்கு ப்ரோ வாய்ல உட்டா ஒரு நாள் ட்ரை பண்ணு
ஒரு ஸ்பூன் தா ஊல போறே அப்
ஒரு ஸ்பூன்
ம்
நா அப்படியே எடுத்து புள் லவக்கே எங்க அப்பா மாறின் நெனக்கிற மச்சா வர வர எனக்கு பாக்க அப்பா மாரி வருது
ம்கும் செரி ஒரு ஸ்பூன் விட்டாலே போது அது அதுவே நெறைய வந்துரு நம்ம சலய்வா கூட மிக்ஸ் ஆகும் போது
ஓ நா என்னத்ததெமா பண்ணிடுவே லவக்குனு வாய் நெறைய உட்ருவே
ம்க்ம் அப்போ ரொம்ப பேரோ உன்னால அப்டி பண்ணவே முடியாதே காக்லிங்கே பண்ண முடியாத்
நா ஒரு அஞ்சி நிம்ஷோ பத்து நிம்ஷோ பண்ணுவே அவ்ளோதா
ம் செரி செரி
அந்த ஒரு மாரி சலய்வாலா சேந்து ஒரு மாரி ரொம்போ மாரி அசிங்கமா இருக்கு
ஆமா அது நார்மலா தேங் தேங்காஎண்ணெய்ல பண்ணினால அப்டிதா இருக்கு அந்த எண் ப்பே கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெ அப்டியே ஒயிட் கலர்ல மாறிரு
சீ அது வாயில இருக்குறது நா கே கேக்கிதுன
நொறையா ஆக்கிரு ஒரு மாதிரி
மா எனக்கின்னு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு எனைய வந்து பாக்க வரலமா நா அவன டைவர்ஸ் பண்ண போறே உ பாய் ஃப்ரெண்ட் வந்தானா
வர்ல வர்ல
ரெண்டு பாய் ஃப்ரெண்டு டைவஸ் பண்ணிருவோ மச்சா
ஆனா எரிச்சலா வருது வந்து தொலய மாட்டிக்கிது
ம் முடியல ப்ரோ எனக்கு ரொம்ப டயடா இருக்கு எக்ஸ்ட்ரீம் அதாவது எக்ஸ்ட்ரீம் டய்ட்லா கேள்வி ப ட்ருக்கியா அந்த மாதிரி ஏனா உ உ நெஜமாலே முடியில ஒடம்புக்கு
அதுதா வந்துட்டா கூட ப்ரெச்சன இல்ல
அதாவது எதாவ்து ஒரு வலின்ருந்தா பரவால்ல ஒடம்பு டயடா இருக்கு பாத்துக்கோ அதுதா எனக்கு கூட கொஞ்சோ இரிட்டேட்டிங்காகவே இருக்கு பாத்துக்கோ எந்த வலியூ பர்டிகுலரா சொல்ல முடியாது
ம் எல்லா எடமு வலிக்கிற மாரி இருக்கு
ம் எல்லா எடமு வலிக்கிற மாரி இருக்கு ஒடம்பெல்லா வந்து
கிது ரொம்ப
அப்பா எக்ஸ்ட்ரீம் இந்த பேக் போன் தான
ஆமா
முடியலட அதோட வலியெல்லாம் தாங்க முடிய டயடா பெசாம எனக்கென்ன செய்யன் தெர்ல பெசாம பெசாம நானே எதாவ்து செஞ்சுறப்போற நா டெய்லியி எதாவ்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணு மச்சா எனக்கு வந்து நம் பாய் ஃப்ரெண்ட் வராதுக்கு ரீசனே நம்ம வந்து ஒரு
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒழுங்கா தூங்கணும் ப்ரோ நைட்டு தூங்குற இந்த டைம் தூங்குற டைம் எந்திக்கிற டைம் கரெக்டா வெச்சிருந்தாலே நம்ளுக்கு எந்த ப்ரச்சனயு வராது
அப்படின்ற எனக்கு ஃபுல்லா தோன்றது என்னனா நம டெய்லி ரொ ட்டின்னு ஒழுங்கா சாப்பிடாதது எனக்கு வந்து காலையில எந்ச்சாலே நா பய்னொன்ரைக்கு சாப்பிறே நாலு மணிக்கு சாப்பிற்றே அப்புறோ நைட்டு வந்து உம்போது மணிக்கு சாப்ட்ருவே உம்போது மணி பத்து மணிக்குள்ள ரொம்ப பசி வந்துரு அதுக்குள்ள சாப்ட்ருவே அதனால இப்போலா அந்த டைமிங் ஆஃப் த ஈட் டீங்கு இருக்குல்ல
ம் புரியிது புரியிது நீ எந்திரிச்சு ஏ சாப்ட மாட்டேக்கிற
நா எப்போ நா எந்திக்கிறே
எந்திக்கிறேல்ல ப்ரோ நீதா கால்ல எத்தன மணிக்கி எந்திக்கிற நீனு
காலேல ஓ ஒரு கரெக்ட்டா எங்க அம்மா வந்து நயன் எப்ப கெளம்புறாங்களோ அப் ப என்ன எழுப்பி விட்டுட்டு போவாங்க இவன பாத்துக்க ஆள் இல்ல அப்டி சொல்லி
அதா ஒரு ஒம்போதரைக்கி
ஆ ஒரு ஒம்போது ஒம்போதரனு வச்சுக்கோயே டூ டைம்ஸ் இருக்கு அந்த மாரி டைம்ல ஏதோ ஒரு டைம்ல எங்க அம்மா எழுப்பிடுவாங்க நா அப்போ எந்திருச்சி ஹால்ல போய் படுத்துக்குவே அவனுக்கு பால் குடுப்பே ஒரு அஞ்சி நிமிசத்துல அவே அழ ஆரம்பிச்சிருவா அதுக்கப்பறோ பால் குடுப்பே அவனுக்கு பால் ஆத்தி குடுக்க முடிச்சி எல்லா வேலையு முடிக்கிறதுக்குள்ள எவ்ள நேரோ ஆயிடு தெரியுமா முக்கா மண் நேரோ ஆயிரு
ம்
அதுக்கப்பறோ அப்ப என்ன இருக்கு மணி பத்து பத்தர இருக்குமா அதுக்கூட இந்த பால் டப்பாவெல்லா அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு பால் பவுட்ரப்போ பால் எல்லாத்தையு அங்கங்க அடிக்க வச்ட்டு வருவே பால் வந்துரு பசும் பால் வந்துரு
டென்த்து லேட்டு
பசும்பால் காச்சிட்டு ஐ மீன் கால்ல டிஃபன் செய்வே அதுக்குள்ள பசும்பால் வந்துரு பசும்பால் காச்சிட்டு பசும்பால் சாப்டுவே டின் டிஃபன் சாப்டுவே பசும்பாலே பதினொன்றரைக்கு வரு எனக்கு அவ்ளோ நேரோ டயர்ட் கரெக்டா இருக்கு நேரமே
இங்க நா காலேல எந்திக் நைட்டு தூங்குறத பொறுத்துதா காலேல எந்திக்கிறதே அப்டி ஆகுது நா சில நேரம் சில டைம் வந்து சீக்கிரமே தூங்கிருவே ஒரு பதினோரு மணிக்கி தூங்கிருவே பதினோரு மணிக்கி தூங்கிட்டேன்னா நாலா நால்ற அஞ்சி மணிக்குல்லா எந்திச்சி உக்காந்துருப்பே
ம்
அப்பவே டேவ ஸ்டார்ட் பண்ணிருவே பதினோரு மணிக்கு தூங்குனா பத்தரை பதினொன்னு அந்த டைம்ல தூங்குனா
ஓ அப்பன்னா நாலு மணிக்கே எந்திச்சிருவ என்ன
ஆமா ஃபோர் தேர்ட்டிக்கே எந்திச்சிருவே ஃபோர் தேர்ட்டி இல்ல ஃபைவ் மேக்சிமம் அப்ப சிக்ஸுக்கு முன்னாடியே எஞ்சிருவே எஞ்ச்சி நா ஏ வேலைய ஆரம்
அவ்ளோ சீக்கரமா எந்திச்சி என்ன க கேர்ள் பண்ணுவ
என்ன பண்ணுவேன்னா படிக்க ஆரம்பிச்சிருவே யோகா பண்ணுவே காலேல காலேல சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்னா யோகா பண்ணுவே
இல்ல இதுவர நா ஆறு மணி அஞ்சி மணிக்கி நா எந்திச்சதே கெடையாது
நா பத அதா சொல்றேல்ல பத்தரைக்கி தூங்கிட்டேன்னா நா நாலு மணிக்கி எஞ்சிருவே நாலு நாலுரைக்கு எஞ்சிருவே ஆனா அதுக்கு மேல தூக்கம் வர மாட்டேக்கி தூக்கம் வர மாட்டிக்கிது ஆனா அது அப்ப எந்திரிச்சாலுமே ஒரு சிக்ஸ் அவர்ஷ்தா தூங்குறனாலுமே ஃப்ரெஷ்ஷாதா இருக் கு பதினோரு மணிக்கி பதினோரு மணிக்கி எந்திரிச் சா நம்மளுக்கு எவ்ளோ டயர்டா இருக்கு தூங்குன மாரியே இருக்காது எனக்குல்லா எரிச் சலா இருக்கு பதினோரு மணிக்கு ஏந்திச்சா அந்த டேவே ஒரு கில்ட்டிங்கா கில்ட்டிலயே ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கு எனக்கு
ம் அதனாலதா எனக்கு இப்டி இருக்கோ ஆனா நா சீரியஸா சொல்றே மச்சா எப் ப தூங்குனாலு சரி நா நைட்டு ஒம்போது மணிக்கு தூங்குனாலு சரி எட்டு மணிக்கு தூங்குனாலு சரி அடுத்த நாள் கால்ல ஒம்போதரைக்குதா எந்திக்குறே இந்த நாலு மணிக்கு முழிக்கிறது அஞ்சு மணிக்கு முழிக்கிறதுலா அந்த ஊடைல அந்த ஸ்லீப்லெஸ் டிஸ்டபன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுல எந்திக்கதானே தவிர்த்து எனக்கு முழிப்பாவே வராது
ஆ புரியுது புரியுது
தூக்கோ வந்துகிட்டே இருக்கு
ஆ அது என்ன பிரச்சனைன் தெர்ல எனக்கப்போ
மனநோயா இருக்குமோ
என்ன என்னவோ தெர்ல எனக்கு ஆனா
ஆன்ன ஹா
நா வந்து எழுந்தருவே ஆனா சில டைம் தூப்பல்லா இருக்கு ஒரு ஒன் வீக்காவே எனக்கு வந்து படுத்தாலு தூக்கோ வர மாட்டேங்கிது ஒறண்டு ட்டே தா இருக்கே பெட்ல தூக்கோ வர மாட்டேங்குது
ஆ ஆமா அது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ள போன் பாத்தா தா தூக்க வர மாட்டேங்குது அப்டி சொல்லி அதனால தா நால்லா போனே அவாய்ட் பண்ணி போன்ல இருந்து நெட் ஆஃப் பண்ணி சைலன்ட் மோட்ல போட்டு பப்பரப்பேன்னு படுத்திருப்பே
நா பன்னெண்டு மணிக்கு வந்து போன வச்சிருவே பன்னெண்டரைக்கு போனை வச்சுட்டேன்னா அப்பறோ எந்திக்க மாட்டே ஆனாலு டைம் எனக்கு மாடியில வந்து கிளாக் கிடையாது டைம் பாக்கனா போன் தா எடுத்த ஆணும் அதுக்காக போன் எடுக்க ஆரம்பிச்சு அப்டியே உள்ள போயிருவே
அப்டி சொல்றே என்ன நா அப்டில்லா பண்ண மாட்டே என்ன தெரியுமா பண்ணுவே அதா நா சொல்றே எங்க வீட்லயுமே க்ளாக் கெடையாது எங்க ரூம்லயுமே கிளாக் கெடையாது நா என்ன பண்ணி வச்சுருவே நெட்ட ஆஃப் பண்ணி வச்சிருவே மேக்சிமம் சோ அதனால என்ன செய்வே அப்டின்னா டைம் பாக்கணும்னா கரெக்டா போன் ல உள்ள டைம் மட்டு பாப்பே நெட்ட ஆன் பண்ணாதான பாக்க முடியு அவங் சொல்றது புரிதா ஃபோனு அதனால நா நெட்ட ஆஃப் பண்ணிருவன்னா பெரிய சோம்பேறி ஆயிடுவே ஐயோ நெட்டு இதுக்கு நான் ஆ பண்ணுறதுன்னா லாஸ்ட்டு ஸ்கரீன்ல ஸ்க்ரின அன்லாக் பண்ணணு
ஆமா
கரெக்டா எதுக்கு அவ்ளோ பெரிய சங்கடோ வாழ்க்கையில இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு நெட் ஆன் பண்ண மாட்டே ஸ்கிரீனு அன்லாக் பண்ண மாட்டே அப்டியே படுத்துருவே போன்ல டைம பாத்துட்டு
அதுல தா டிஸ்டர்ப் ஆயிருவே அப்டியே பாக்க ஆரம்பச்சுருவேன்ன தே அந்த டைம்ல தா இல்ல இல்ல ஆ நா நெட்லா ஆன் பண்ணமாட்டே அந்த அந்த டைம்ல தா எ ப்ரைன் வந்து நிறைய யோசிக்கு அந்த டைம்ல தா ஏ ப்ரைன் நிறைய யோசிக்கு ஹ இது எப்டி வேலை செய் து அது எப்டி ஒர்க் ஆகுது இந்த எக்கானமி தா என்ன நியூரோ பிளாஸ்டி சிட்டினா என்ன அந்த மாரி ஏ ப்ரெயின் யோசிக்கு ஆமா சீரியஸா நா வந்து நா நேத்து வந்து க்ளவுட்ஸ் இருக்குல க்ளவுட்ஸுக்கு வந்து பேரு இருக்கு உனக்கு தெரியுமா
தெரியாது
க்ளவுடு் ஒவ்வொரு ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிற க்ளவுடுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு அத பத்தி பாத்துட்டு இருந்தே அது
தா ஞாபோ வந்தது என்ன தெரியுமா நீ கிளவுட்ஸ்ன்னு சொல்லும் போதே எனக்கு இந்த பாட்டு அஜித் பாட்டு தெரியுமா உனக்கு
என்ன பாட்டு
மேகங்கள் என்னை தொட்டு போவதுண்டு சில மின்னல்கள் என்னை உரசி போவதுண்டு
அது சேரி தெரியாது எனக்கு
இந்த பாட்டுலாம் எப்டி இருக்கும்ன்னு தெரியுமா உனக்கு பாட்ட பத்தி தெரியும் உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு இவ்ளோதா வித்தியாசம் எனக்கு நீ ஏதா சொன்னாலுமே எனக்கு பாட்டு ஞாபக தான் வருது ப்ரோ
அது சேரி எனக்கு அதுதான் அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன் அது நேற்று திடீர்னு நா முந்தா நேத்தே ஆக்சுவலா இந்த தாட்டு் வந்துச்சு பாக்கணும்னு முன்னாடி பாத்த நேம்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு பட் முன்னாடி நான் வந்து ஸ்கூல் ஸ்கூல் டுவெல்த் அப்டி படிக்கும் போது நா பாத்திருக்கேன் இந்த கிளவுட் ய ஊருக்கானோ
ஐ மீன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சோம் வச்சோம்
ஆ கொஞ்சம் கொஞ்சம் ம் அ அப்டியே ஃபுல்லா அ சுல்யூட்டா மறக்காது பட் நம்ம இது வந்து இங்க படிச்சிருக்கோம் பேசிக்ஸ்ஸாச்சும் ஞாபகம் இருக்கும்
எனக்கு அது கூட நியாபகம் இருக்காது ப்ரோ
அது நான் வந்து அங்க ரீட் பண்ணிருக்கேன் ஏன்னா நீ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேக்கிற அதனாலதான்
ம் அப்ப எப்டி படிச்சிருப்பேன் நானு
சும்மா மக் அடிக்கிறது தான்
மக்க அடிக்க மாட்டேன் ப்ரோ நானு எனக்கு மக்க அடிக்கிறதே வராது
ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கிறியா என்னமோ தெர்ல
ஆ மேபி இருக்கலாம் ஆ மேபி இருக்கலாம் ஆ இருக்க சான்ஸ் இருக்கு
ம் ம்
அதனால மண்டைல ஏராதோ
ஆ அதனால உனக்கு லாங் டேர்ம் நிக்க மாட்டேங்குது பாக்கலாம் நீ இன்டரஸ்டா கேக்குறனால உனக்கு லாங் டேம் நிக்குது
ஓ சும்மா இன்ட்ரெஸ்ட் வரவைக்க என்ன பண்ண முடியும்
அதுக்கு நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது நீங்க தான் கு கியூரியாசிட்டி டெவலப் பண்ணிக்கணும்
பற்று பாட்டு மேல வர பற்று படிப்பு மேலே வரமாட்டேங்குதே
அதானா ரொம்ப தவறான செயல்
ஆமா என்ன செய்ய
நான் அதுதான் அந்த கிளவுட்ஸோட நேம்ஸ் எல்லாம் நேத்து நைட் உட்காந்து பாத்துட்டுந்தேன் மூணு மணிக்கு உட்காந்து திரி ஏஎம் சார்
நோ
அதான் அந்த மாரி தோணும்
அது நீ கால்ல பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லு டைரியில நோட் பண்ணி வய் கால்ல பார்க்கணும்னு
எனக்கு சம்டைம்ஸ் எப்டி இருக்கும்னா நம்ம நாள் காலையில வந்து ரொம்ப ரஷ்ஷா ஒரு மாரி ப்ரெஷரா எல்லார் கூடயும் பேசிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இரு இருக்கோமா அதனால ஒரு நிம்மதியே இல்லாத மாரி கீழா போகும் நைட் டென் இந்த டுவெல் டு பைவ் வந்து ரொம்ப காமா இரு இருக்குமா எல்லாரும் தூங்கிடுவாங்க அமைதியா அந்த டைம்லயே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அது ரிலாக்ஸ்சேஷன்க்காகவே நான் முளிச்சிருக்க மாரி எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும்
பட் ஆனா ரிலாக்ஸ்சேஷன் கண்டினியூம் முழச்சிருந்தேன்னா நம்ம ஹெல்த் என்னதுக்காக
அது கரக்ட்டு தா பட் ஸ்டில் எனக்கு அப்படி தோணு நம்ம வந்து இந்த ஒரு நீ முழுச்சு பாரு பண்ணண்டு டூ இல்ல உங்க வீட்ல இப்ப முழிக்க முடியாது நீ உங்க வீட்ல எப்ப முழிச்சிருந்தாலு உனக்கு பீஸ்ஃபுல்லாவே இருக்காது இப்போ
அப்பறோ அது கரெக்ட்டு தா
ஆமா இது வந்து அதா